ஆஹ் வணக்கம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லன்
என்ன சகோதரி பண்றீங்க சகோதரி கேக்குதுங்களா
ஆஹ் எனக்கு கேக்குது வீட்டு்ல எல்லாரருமே நல்லா இருக்காங்களா
ஆஹ எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதரி என் பையன் வந்து கிச்சு கிச்சி பண்ணிட்டு இருக்கேன் சகோதரி வந்து பேசிட்டு இருக்கோம் மேல வந்து கடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு விளையாட்டு சகோதரி நீங்க என்ன சகோதரி பண்றீங்க வேலை
ஆஹ் முடிஞ்சச்சு வேறட முடிஞ்சச்சு
சேரிங்க சகோதரி
அப்புறோ வீட்டு்ல இருந்து நம்ம என்ன பண்ணலா அப்போ நீங்க வே இருந்து வேலைக்கு போயிருக்கீங்களா இது வரைக்கும்
ஆ நா வந்து ஸ்கூல்ல வந்து ஆ ஆ நா வந்து பேசிக் பி எட் படிச்சிருக்க சகோதரி நா வந்து ஸ்கூல்ல வந்து ஒன் இயரா நா வந்து வேல பாத்தே சகோதரி நானு
ஆ
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷோ நா ஸ்கூல்ல வேல பாத்த சகோதரி அதுக்கப்புறம் நா வந்துட்டு அதுக்கப்புறோ ஒரு சிக்ஸ் மந்த்து வந்து டியூஷன் இந்த டியூஷன் வந்து எடுப்பாங்குல்ல சகோதரி அவங்களோட சேந்து நா வந்து நா வந்து மேக்சுங்ளா சகோதரி இந்த கணித பாடத்துக்கு மட்டு நா தனியா வந்து ஆ டீச்சரா சொல்லி குடுக்கறதுக்கு நா போனே சகோதரி நானு டியூஷன் எடுக்குற எடத்துக்கு நா போனே நானு
ஆ டியூஷன் சென்டர் மாதிரி வெச்சிருப்பாங்கல்ல அந்த மாரி
ஆமா சகோதரி அவுங்களுக்கு வந்து கணிதம் வந்து தெரியாதாம அவுங்க வந்து ஆ அவுங்க வந்து சேரி அவுங்க அவுங்க வந்து அவுங்க வந்து சயின்ஸ் சகோதரி ஆனா இதுக் வந்து தனியா வேணும் என்ன வந்து தனியா ரெக்கமெண்ட் பண்ணலா கணிதத்துக்கு போய் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் நா சொல்லி கொடுத்தே சகோதரி நா னு
சேரி சேரி எந்த கிளாஸ் வரைக்கும் எடுப்பீங்க
நா வந்து டுவெல்த் வரைக்கும் கூட சில சமயம் எடுப்பே சகோதரி அதிகமா பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல சின்ன பிள்ளைங்கள்ல இருந் நா ஒரு டென்த் வரைக்கும் எடுப்பே சகோதரி நானு
ஆ சேரி சேரி அப்போ அதா வீட்டுல எற்ப நான்லா ஹவுஸ் வைஃப் ஆ தா இருக்கே வீட்ல தா இருக்கே இதோ இது மாரி கொழந்தைங்கள்லா அனுப்பிட்டோ வீட்டில உள்ளவங்கெல்லா அனுப்பிட்டோ அப்டின்னா வீட்டுல இதாதா இருப்போ அப்டி வீட்டு்ல இருந்து என்ன பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க ஏன்னா
வீட்ல இருந்து சகோதரி நம்ம ஏதாவது வந்து ஓனா வந்து இந்த நே டியே யூடியூப்ப பாத்து சமூக வலைதளங்கள பாத்தீங்கன்ன ஏதாவது நம்ம ஓனா கத்துக்கற மாரி இருக்குல சகோரி திறமைய வளத் கத்துக்கற மாரி அந்த மாரி ஏதாச்சும் நீங்க வந்து த்து ஒணா ட்ரை பண்ணுங்க சகோதரி
ஆ சேரி சேரி அதான் தையல் கொஞ்சோ தெரியு ஆனா வெளியில குடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியாது வெளியில பண்ணி குடுக்குற அளவுக்கு அந்த
தையல் தப்பீங்களா சா ஓ செரிங்க சகோதரி நீங்க அப்பனா வந்து தையல் வந்து நீங்க கொஞ்சோ கொஞ்சமா நீங்க தையல்லியே வந்து எப்டியெல்லா வந்து நம்போ எக்ஸ்ட்ரா நம்ப கத்துக்கலா அப்டிங்கற மாரி பாருங்க யூடியூப்லயே பாருங்க வகுப்பு மாரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எபிசோடு மாரி போட்றாங்க சகோதரி நீங்க அந்த மாரி வேணா ட்ரை பண்ணிப் பாருங்க
இது வளத்துக்கலாம் அப்டின்னு சொல்றீங்களா இந்தளவுக்கு அது இதா இருக்கும்னு நெனைக்கிறீங்க இப்ப நம்ம கிளாஸ் போயி
ஆ
ஆ இல்ல எனக்கு தெரியாம நா கேக்குறே இப்ப கிளாஸ் போறோ அப்டின்னா ஏதாவது ஒரு சந்தேகோ அப்டின்னா அவுங்ககிட்ட கேட்டுப்போ ஆ இல்ல இப்டி இல்ல
சகோதரி பேசுதுங்களா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஒலி குறைவா கேக்குது சகோதரி
கேக்குது எனக்கு கேக்குதே
ஆ இப்ப இப்ப தா சகோதரி கே ஆ இப்பதா சகோதரி கேக்குது சொல்லுங்க
ஆ அதா வந்து நீங்க நம்ம இப்ப ஒரு சந்தேகம் வருது நம்மளுக்கு அப்டின்னா இப்ப நம்ம வந்து கத்துக்கிட்டோ யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டோ அப்டின்னா எந்த அளவுக்கு அது இதா இருக்கோ நம்ம கேட்டுக்கலாமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெளிவு கெடைக்குமா
ஆ அப்டி இல்ல சகோதரி இப்ப என்னோட என்னோட தோழி ஒருத்தி சகோதரி அவளுங்க வீட்டில வந்து இத்த கம் இது வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கும் போது தையல் மிஷின் வந்து உங்க அப்பா வாங்கி குடுத்தாங்களா சகோத்ரி அவ என்னப் பண்ணாலும் இந்த பிளவுஸல்லா வந்து வெட்டுவாங்கள சகோதரி அதுல்லா அந்த கட்டிங்லா எப்டி போறதுங்குறத யூட் டியூப்ல பாத்து தா கத்துக்கிட்டேனு அவ சொல்றாலா சகோதரி அவ அப்டிதா சொன்னா அத பாத்து தான்டி நா கட்டிங்னா எப்டி வெட்றதுன் கத்துக்கு டே அப்டின் அவ சொன்னா சகோதரி ஆனா ஒரு ஸ் சில பேத்துக்கு வந்து அது கொஞ்சோ பயனுள்ளதா இருக்கு ஒரு சில பேத்துக்கு நீங்க சொல்ற மா இந்த ஸ் சந்தேகல்லா
இல்ல நானுமே அந்த தையலுக்கு தா பாப்பன் னா ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்க கூடிய அந்த ப்ப ஆனா நா வந்து கிளாஸ் போகலா அப்டின் நா இன்னோ வீட்லெல்லா அதுக்குள்ள இன்னும் எது கேக்கல பனிஷ் அ இது பர்மிஷ் ஷன்னா கேக்கல நா கேட்டுட்டே போலா அப்டிங்கிற ஒரு இதுல தா இருக்கே
நீங்க போலா சகோதிரி சொன்னாப்ல பாப்பாவும் வந்து வே ஸ் ஸ்கூல் போயிட்டு சாய்ந்திரோ தா வ ரான் சொல்றீங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க ஒண்டி தா இருக்கீங்க
ஆமா அந்த மாதிரி போனாவே நா கத்திக்கிட்டு வந்தோன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு கைத்தொழில் மாரி இருக்கூல்ல
கண்டிப்பா செய் இப்ப வந்து சகோதரி ஒரு பன்னெண்டு இ ம் சகோதரி அதெல்லா பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இந்த அரசு மூலியமா வந்துட்டு இப்ப தையல் சொல்லி
ஆமாப்பா எங்க ஊர்லயும் போட்ருந்துருக்காங்கப்பா எனக்கு தெரியில எனக்கு லாஸ்ட் டைமிங்ல தா எனக்கு அது தெரியு
இல்ல சகோதரி அது வந்து ஆறு மாசத்துக்கு ம் இல்ல சகோதரி அது வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ நா குப் நடக்கும் நீங்க அடுத்த தடவ அடுத்த பேட்ச் வரும் போது நீங்க சொல்லி வைங்க
கண்டிப்பா சொல்லிதா வச்சிருக்கே ம் ஆ அது எனக்கு தெரியாத் து இந் மாரி நடந்தது எனக்கு கடைசி நேரத்துல இந்த மாரி நடந்துகிட் இருக்குன் சொன்னாங்க சேரி லாஸ்ட் நேரத்துல முடிய போற நேரத்துல போனோன்னா நம்புளுக்கு எதுவுமே தெரியாது அப்டின்னு சொல்ட்டு நா போகல ஏனா மறு டையோ அப்டி அந்த மாரி போ றாங்க அப்டின்னா கண்டிப்பா சொல்லிதா வச்சிருக்கே பக்கத்துல அங்க போ அது மாரி தெரிஞ்சுன்னா சொல்றே இல்லனா இப்ப இதுல சொ ஸ்டேட்டஸ்ல அந்த குரூப்ல போட்டுறே அப்டின்னு சொல்லிருக்காங்க நா பாத்துக்கிட்டு அந்த மாரி போற ஐடியாலதா இருக்கே இல்ல அத விட்டா வேற என்ன பண்ணலா அப்டின்னு கேக்குறே
அத விட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம ஏதாவது வந்து நம்ம தனியா வந்து என்ன பண்றது உங்களுக்கு ஏதாச்சு வந்து இந்த தொழில் இந்த து பிஸ்னஸ் பண்ற மாரியெலா ஐடியா இருங்கள சகோதரி வீட்டுல இருந்தே பண்ற மாரி ஐடியா ஏதாச்சு இருக்குதுங்களா
வீட்ல நா வந்து அந்த திங்ஸ் எல்லா எடுத்து வீட்டுல என்ன சொல்றாங்க அப்டின்னா வீட்டுல வந்து அந்த பொருட்கல்லா வாங்கி அதாது துணிமணிகளோ இல்ல அந்த பேன்சி ஐட்டமோ ஏதோ அந்த மாரி வாங்கி வியாபாரோ பண்ணுங்கனு சொல்றாங்க இது வந்து ந்து இப்ப எங்க ஏரியால வந்து புல்லா கட இருக்கு எல்லா கடையுமே இருக்குது அதுகிறப்போ நம்ம வந்து வாங்கி அத நம்ம விக்கிறது விகிறதுக்கு ரெண்டாவதுந்து இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸா போயிடுச்சு அவுங்களுக்கு
கண்டிப் இல்ல சகோதரி நீங்களுமே இந்த துணி ட்யெல்லா வாங்கி இந்த ஆன்லைன்ல வந்து மீசோ பிளிப்கார்ட் இருக்குல சகோதரி அதுல வந்து அந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிட் அதல வந்து நீங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு நேம் கிரையிட் பண்ணி ஒரு ஐடிய ஓபன் பண்ணீங்க நீங்க வந்து என்ன என்ன துணி வைக்கிறீங்களோ அத வந்து அந்த ஐடியில வந்து நீங்க சேல் பண்ணலா நீங்க ஒரு ரேட்டு குடுத்து நீங்க சேல் பண்ணீங்கன்னா ஒங்களோட ஐடி மூலியமாங்க நெறையா பேர் இப்ப அப்டித்தானே கட வச்சிருக்கங்களோ பாருங்க மீசோல தானே பொருள் அது போடுறாங்க அது மூலியமா தானே வாங்குறாங்க
இல்ல இத பத்தி எனக்கு விவரம் தெரியலையே
சகோதரி ஒரு வந்து எப்டி சொல்றது இப் தொழில் பண்றவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் பண்ற மாரி ஆயிப்போச்சு சகோதரி நீங்க அந்த மாரி இந்தமாரி ட்ரை பண்ணுங் வந்து நீங்க ஏதாது ஒன்னு வாங்குறீங்க ஒரு பொருள் வந்து நீங்க மக்களுக்கு போய் நீங்க வந்து கொண்டு போணுங்கிறத அப்பல்லா வந்து டி வி ல வந்து விளம்பரோ குடுத்தோ இந்த நோட்டீஸ் ஒட்டியோ வந்து மக்கள வந்து தெரியப்படுத்துவாங்க இப்ப என்ன பண்றாங்கனா உங்ககிட்ட வந்து சமூக வலைதம் இன்ஸ்டாகிராமோ எ ப்பியோ இந்த மாரி இருந்துச்சுன்னா அதுல நீங்க வந்து போடலானா இப்டி வந்து பொருள் சேல் பண்றே உங்களுக்கு விருப்ப இருந்தா வாங்குங்கன் சொன இதே மாரி மீஷோலயு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஓப் அ உங் உங்களுக்கான அந்த ஆப்ப கிரியேட் பண்ணிட் டு உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு உங்க நேம்ம போட்டு நீங்க என்ன மாதிரியான பொருள் விக்கிறீங்க அப்படிங்கறது அந்த பொருள வந்து நீங்க அதுல வந்து போடணு சகோதரி இப்ப சேரீ விக்கிறீன்னு இந்த சேரியோட ரேட்டு இப்படிதா அந்தப் அந்த சேரீ வந்து எத்தன பேர் பாக்குறாங்க எத்தன பேர் வந்து லைக் போடுறாங்க அப்படின்னு அந்த சேரீய நீங்க பாத்தீங்கன பர் பத்து பேர் லைக் போட்றாங்க இந்த ரிவ் ஒருத்தங்க வந்து சாரிய வாங்கி அவுங்கள ரிவ்யூ போட சொல்லுங்க ரிவ்யூ போடும்போது இந்த சேரீ இந்த சேரீ வந்து நல்லாருக்கு கஸ்டமரோட ரேட்டிங் வந்து நல்லாருக்கு அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு ஒரு பத்து பேர் வந்து நல்ல விதமா போடனு து ஒரு பதினாறாவத வாங்குற ஆள் வந்து கண்டிப்பா ரிவ்யூ பாத்துதா நம்ம ஆன்லைன்ல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் வாங்கற நம்ப அப்படிங்கம் போது ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக் நமக்கு ஹெல்ப் ஃபுல்லாருக்கூ சவே எடுத்ததுமே வந்துட்டு ஒரு மூணு மாசோ ஒரு ஆறு மாஸ் எடுத்ததுமே வந்துட்டு இந்த பிக்க வந்து பிசினஸ் நமக்கு வந்து சூடு பிடிக்காது எப்டி வந்துட்டு எப்டி வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் போனாதா நமக்கு வந்துட்டு அந்த பிசினஸ் வந்து நல்லா போகுதா இல்ல வந்து இது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கறது நமக்கு தெரியு சகோதரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தாராளமா ட்ரை பண்ணிப்பாருங்க எதாது ஒரு வகையில நமக்கு கண்டிப்பா ஒரு மாற்ற வருல்ல சகோதரி
ஆ மீஷோல அப்டி நம்ம தனியா ஐ டி கிரியேட் பண்றதே எனக்கு சரியா தெரி தெரியாது தெரியாது நா எப்டி யோசிப்பேனா நம்ம வீட்டுல வச்சு வியாபாரொ பண்றோ அப்படின் ட்ரை பண்ணுங்க அது மீசோ நெறயா அந்த இது நேம்ஸ்ஸெல்லா சொல்லலாமன் தெரியல அந்த நேம்ஸ்ஸெல்லா அவங்க வந்து எப்டினாலு ரிட்டன் ஒரு இது ஒன்னு வச்சிருக்காங்களா இப்போ வாங்கிட்டே வேணான்னா கூட ஒடனே ரிட்டன் எடுத்துக்கலா ரிட்டன் போட்டுக்கலா அப்படிங்கிற மாரி இருக்கறதுனால எல்லாருமே உங்களுக்கு அந்த மாரி ஆப்புலதா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கேயா அமேச் கடைகள்ல கூட இப்ப அதிகமா போய் யாரூ பொருட்கள் வாங்குறதில்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அ இந்த மாதரி ஆப்லதா போட்டு வாங்கிடுறாங்க என்னது நம்மளுக்கு புடிக்கல அப்டின்னா கூட ஒரு நாள் ரிட்டர்ன் கு கூட நம்ம போட்டுக்கலா அப்டிங்கறதுல இருக்கறதுனால ஆ இந்த மாரி நீங்ளே சொ
கோத்தி அதே மாரி சகோதரி எனக்கு இது எனக்கு இது எப்டி தெரியுன் சகோதரி எ ஃப்ரெண்டு என்னோட என்னோட கல்லூரியில படிச்ச தோழி சகோதரி அவ வந்து ப்ப வீட்ல வந்து சகோதரி இந்த எப்டி சொல்லுங்க பா வளயெல்லா வந்து திரெட்டிங்ல பண்ணுவாங்கள்ல சகோதரி திரெட்ல வந்து வளையல்லா மேக் பண்ணுவாங்கள அந்த மாரி வந்து பண்ணிட்டுருந்தா சகோதரி அதே மாரி இந்த வந்து இந்த கிறிஸ்டன் இது ஒரு இ என்னது ஆர்ட் ஒர்க்ன்னு ஒன்னு வந்துட்டு போட்டோகிராப்னு ஒன்னு வந்துட்டுருக்குல சகோதரி வந்துட்டு ரிசின் ஆர்ட்டுன அந்த மெழுகு டைப்ல வந்து ஃபோட்டோ ஃபிரம் பண்லா அந் ந்த மாரி ஒர்க்ல்லா பண்ணிட்டுருக்கா சகோதரி அவ என்ன சொல்றானா எனக்கு இது வந்து ரீ யூஸாக மாட்டிக்குதுன் நா வந்து நா ஸ்டேட்டஸ் போடுறே ஸ்டோரி போடுறே இன்ஸ்டாகிராமே தனியா பேஜ் ஓப் ப்பன் பண்டேன்டி இது பத்தாதுன்னு வந்துட்டு மீஷ் ஷோலயு வந்துட்டு எனக்கான ஒரு அக்கௌண்ட்ட நா கிரியேட் பண்ணி நா அப் நா வந் நா வந்து நா வந் நா வந்து எடிட் பண்ற ரிசின் ஆர்ட் இந்த மாரி வந்து வளையல் இயரிங்ஸ்லா செய் செய்வா சகோதரி அது எல்லாமே போட்டோவா போட்டா தாண்டி மக்கள் வந்து பாப்ப்பாங்க எதாவ்து வாங்கணுங்கிற ஆர்வோ வந்து வரூண்டி அதனால அதுல நா போடலான் இருக்கேன்னு சொல்லுவா அப்பதா வந்து எனக்கு தெரியு இந்த மார்ல்லா வந்து மீஷோல பண்ண முடியுமான் கேட்டுத பண்ணலாண்டி இப்பெல்லா வந்து தொழில் பண்றதுக்கான வந்து டெவலப் மந்துட்டு பண்ணலான்னு சொல்லுவோ அதனாலதா சகோதரி எனக்
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா நான் உங்க உங்கள பாக்குறே
கண்டி ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் தானே சகோதரி ஏதோ ஒரு வகேல நமக்கு வீட்ல இருந்துட்டு
ஆமா எதுவாது நமக்கு நல்லதுதானே கையில ஒரு ஒரு அமௌண்ட் இருக்குது ஒரு வருமான வருது அப்டின்னா நமக்கு அது ரொம்ப நல்லது தானே பாப்போ அதுக்குள்ள முயற்சிதா ஏதாவது பண்ணலாம்னு தா இருக்கே ஆ சரிங்க
தலைப்புல நம்ம இத பத்தி பேசலா சகோதரி நன்றி சகோதரி